கேக்குதாப்பா
ம் கேக்குது
ஆ என்னன்னே தெரியல லாஸ்ட்டைம்மு நெட்ஒர்க் இஷ்யூுவா என்னன்னே தெரியல அதா கட்
ப்ப நெட்ஒர்க் இஸ்சுதான்னு நெனக்குரேங்க
நா பேசுறது தெளிவா கேக்குதுல்ல உங்களுக்
ஆ கேக்குது
விமா ம் சொல்லுங்க
இதிப் எப்டிக்கா ரன் பன் வேல லேன் பண்றது
லேர்ன் பண்றதுன்னு ஒண்ணு இல்லமா நார்மலா நம்ம எப்டி வந்து கான்வர்சேஷன் பேசுறோ அப்டிங்கறத வந்து அவுங்க டிரான்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சும்மா நீங்க உங்களுக்கு புடிச்சது ஏதாவது சா சாப்பாடு சமையல் செய்றது அத பத்தி நீங்க பேசலா உங்களுக்கு என்ன அந்த ஃபுட்‌ புடிக்கு
அப்போ இத ஃபுல்லாவே ஃபோன் தா பேசு செரி ம்
ட்ரான்ஸ்கிரிப்ஷனு வந்து இருக்கு ட்ரைப்பண்ணி நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கு இப்போ தமிழ் இப்போ நம்ம பேசுறோல்ல காலு ஆடியோ அதே மாதிரி ஆடியோ வந்து நம்ம நம்ம பேசினத ஆடியோ வந்து இருக்கு அது தமிழ்ல வந்து நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்கு தமிழ்ல பேசுறத அப்டியே தமிழ்ல டைப்பிங் அதுவு நீங்க பண்ணலா
ஆமைப்பண்ணை
அது வந்து நம்ம இப்போ நீங்களு‌ நானு பேசுற ஆடியோ வந்து பிளே ஆகு அத வந்து கீழே நம்ம தமிழ்லேயே வந்து டைப் பண்ணு பேசுறத அப்டியே தமிழ்ல்ல டைப் பண்ணு அப்புடி கால் பண்றது அப்டின்னா வந்து ஒரு டைமிங் குறிப்பிட்ட டைமிங் ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து கால்ல பேசுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி
ஓகே ஓகே
அதுதா வந்து ஒர்க்கு
இப்ப அங்க ஒர்க் பண்ணனா எவ்வளோ சேரு
அது வந்து அது எனக்கு தெரிலப்பா நானு எஸ்டர்டேலேந்துதா பாத்துட்டு இருக்கே
நீங்களு எஸ்டடேந்தா பாக்குறீங்ளா?
நே நானு புதுசு தா நேத்து தா வந்
இப்ப நீங்க காலுக்கு இரு க்கிங்களா இல்ல டைப்பிங்கா
நா பர்ஸ்ட்டு டைப்பிங் தா இருந்தே‌ இப் போதா வந்து கால் பண்ணெ
மொதலா டைப்பிங் கஷ்டம்னா
என்னம்மா
டைப்பிங்தா இருக்கா
ட டைப்பிங் எனக்கு நா ஏற் கனவே அந்த மாதிரி ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கு பண்ணிருக்கே அதனால வந்து எனக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு மத்தபடி வந்து நீங்க உன் பழகுனிங்கனா உங்களுக்கு வந்து ஈஸியாதா இருக்கு
ஓகே
படு சாப்டிங்க
ம் இப்பதா சமச்சுட்ருக்கொ தோச ஊத்தப்போறோ ம் தோசை ஹஸ்பண்ட் தோச கேட்ருக்காங்க ம் ம்
ப்பா சமையல்ல‌ உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தன வருடம் ஆ ஆனுச்சு?
ல்ல மன்த்து தா
ஒஹோ நியூலி மேரிடா அப்போ ஆ ஆ ஓகே ஓகேப்பா ஆ எங்யாவுது வெளி ஃபோர் மன்த்ஸ் ஆச்சோ
ம்
ம் எங்க ஹஸ்பண்ட் வந்து உள்ளூர்ல வேல பாப்பாங்களா ஒர்க்கா என்ன மாதிரி
ஜாலியான டைப்பு தா
ம் ம்
ம்
ஆ ஓ ஓ உங்ளுக்கு வந்து வெளில போறது அந் ஓ அது செரி லவ் மேரேஜா லவ் மட் லவ் மட்டுமா இல்ல லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜா
சேசிங் ரன்னிங் சேசிங்
ல்லா
ரெண்டு ரெண்டு பேரும் தா
அப்டிங்ளா ம்
ம் லவ்ரிங் அண்ட் சேசிங் நீங்க என்ன ஊரு
நா வந்து மயிலாடுதுறை சைடுப்பா
நாங்ளும் மயிலாடுதுறையிலதா
மயிலாடுதுறையா
ம்
ம்
இந்த ஊரு பக்கத்துல
அப்படிங் ளா
ம் ஒரு கிராமோ
ஆமா நா ஆமா நானு மயிலாடுதுறை சைடு தா மயிலாடுதுறை பக்கோ தா பர்ஸ்னல் டீட்டெய்ல்ஸ் வந்து இதுல சொல்ல கூடாது இல்லிங்ளா
ஓகே ஓகே
எங்க ஊர் வந்து மயிலாடுதுறைல இருந்து ஒரு ஆஃப் ஆன் அவர் டிஸ்டன்ஸ் இருக்கும்
அதே ஆஃப் ஆன் அவர் டிஸ்டன்ஸ் எங்ளுக்கும் பஸ்லருந்து வந்து பஸ்லந்து வந்தா
ம் ம் ம் ஆமா எங்க ஊருக்கும் வந்து பஸ்ல வந்தா ஒரு ஆஃப் அன் அவரு
ம் அதே பைக்ல வந்தா ட்வெண் டி நிமிட்ஸ் சா காம நேரோ தா நேத்துதா மழ இன்னிக்கில்ல மழ
இன்னிக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது ஆனா மழ வரமாட்டங்து ஒரே வெக்கையா தாங்கல ம் ஆமா அது சரியான மழ நல்லா மழ பேஞ்சிச்சு அதோட மழ பேயஞ்சதுதா சாக் க்ன்னு சொல்லிட்டு கரெண்டு் ஃபுல்லா அடக்கிட்டாங்க
அய்யா ஆமா நேத்து டூ ஓ கிளாகானு கேரண்ட்டே இல்ல
ஆமா கரண்ட் இப்பெல்லா ரொம்ப அதிகமா அடக்குறாங்க அடக்கி அடக்கி அதாவது எங்க ஊர் சைடு வந்து ஹாப் கர பாதி கரண்ட் அர கரண்டா வருது என்னன்னே தெரில ஒரு ஃபேனு போட்டுட்டு உக்காந்தா ஃபேன் காத்து மேலேயே படாதுப்பா அந்த மாதிரி இருக்கு காத்து வந்து வெ வெயில் டைமிங் இங்க சுத்தமா படாது இதுல வந்தா அரகரண்டு அப்பிடிங்கறதுனால வந்து இன்னு ரொம்போ மோசோ சுத்தமா வந்து காத்தே வரமாட்டுங்குது ஃபேனுக்கு கீழ உக்காந்து இந்த டேபிள் ஃபேன் கி கிட்ட உக்காந்தாலுமே வந்து காத்து வந்து வரமாட்டுது பேபி வேற இருக்காங்களா பேபியு வந்து
பேபி இருக்காங்களா
ம் ஆமாப்பா எனக்கு மேரேஜ் ஆயி ஒ ஒரு ஃத்ரி இயர்ஸ் ஆச்சி
ஃத்ரி கிஸ் ஆ என்ன பேபி பாய் ஆர் ஃகேர்ள் ம்
ஆமா இப்ப தா ஒரு ஒன் இயர் ஆகுது
ஆயிருச்சா பாடி வந்திச்சா
ம் இல்ல வரபோது
வரப்போதா
ஆ பேபியு வந்து ரொம்ப செரமப்பறாங்க இந்த மாதிரி இருக் இக்றதுனால அப்பிடி ஒரு வெயில அடிக்குது நல்லா
ஆமா ஆமா
அந்த மாதிரி புள்ளைங்களுக்கு வந் பெ வேர்க்குரு அந்த மாதிரி சொல்லிட்டு வருது இங்க இது வந்து இது எங்கம் அம்மா வீட்டு சைடு மாமியாங்க வீட் த்தி சைடு வந்து சீர்காழி அந்த அந்த
ஓ அம்மா வீட்டு சைடு சீர்காழி சைடா
ஆ ஆமாம் அது எப் பேரு என்ன ஒரு பக்கோ ஆமா அந்த அம்மா வீட்டு சைடு வந்து இந்த மயிலடுதுறை பக்கோ இப்ப நா அம்மா வீட்டுலதா இருக்கே அது வந்து ஹாஸ் ஸ்பண்ட் வீடு வந்து அந்த பக்கோ
ஹஸ்பண்ட் வீடுதா மயிலாடுதுறை சைடு
மம் அம்மா அம்மா வீட்டு பக்கோ
உ
அம்மா வீட்டு சைடு மயிலாடுதுறை பக்கோ
அம்மா வீட்டு சைடு தா மயிலாடு போ திரை பக்கமா
உ ஆமா நீங்க என்ன வேலைக்கு போறீங்ளா இல்ல எப்டி
இப்பத்திக்கி வேலைக்கு போல
இருக்குனே ஒர்க் பாத்துருக்கீங்களாப்பா
முன்னாடி ஒர்க் பாத்திருக்கே
உ உ
முன்னாடியே ஒர்க்கு உன்னோட ஒர்க் பாத்துட்டங்க ஆ
மேரேஜ்ஜனால வந்து ஒரு
ஆ லீவுனு சொல் வீட் வீட்ல கொஞ்சோ பிராப்ளம்யிட்டு இருக்குல்ல அதெல்லா கொஞ்ச சால்வாகு அப்ப எங்க வீட்டுல கொஞ்சோ அப்றற வீட்டுல கொஞ்சோ பிராப்ளம்
ஆ ஓகே ஓகேப்பா உங்களுக்கு டிராவல் பண்றதுலா புடிக்க மா எப்டி
ஆ ரொம்ப புடிக்கு லாங் டிரைவ் ரொம்ப பிடிக்கு
எங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயணம் போயிருக்கீங்களா வெளில உவங்க ஹஸ்பண்ட் கூட
போய்ருகேனே வரக்கேர்லா
உ கேர் கேரளா ஊட்டி சைடுலா போய்ருகிங்
ம் ஃப்ரெண்ட்ஸோட
எனக்கெல்லா அந்த மாதிரி ஒரு ட்ரிப்ஸ் போகணுனு ஆச தா ஆனா வந்து வீட்ல அலோ பண்ண மாட் டாங்க
ஹஸ்பண்ட கூட்டிட்டு போ வேண்டிதா
நாமா நீங்க நா வந்து பி கம் படிச்சிருக் க
பி கம் படிச்சிருக்கீங்ளா அதெல்லா எங்க படிச்சீங்க நா வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்க ம்
ஓ நா வந்து மயிலாடுதுறை சைடு தா நானும் படிச்ச
மயிலாடுதுறையில்லையா படிச்சீங்க
மயிலாடுதுறை சைடு தானருக்கு அதன்
ம் எந்த காலேஜி அங்க அதிகமா காலே ஜ் இருக்கே
தாமா ஆ இங்க ஒண்ணு இல்ல அந்த அளவுல ஆ கும்பகோணோ சைடு தா கொஞ்சோ நறைய காலேஜ் சாஸ்த்ரா
ம் அப்ப அங்க எந்த காலேஜி பெஸ்ட்டு மயிலாடுதுறைல எந்த காலேஜு
மயிலாடுதுறையில வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு காலேஜ் தா இருக்கு தர்மபுரி கோ தர்மபுரம் காலேஜு
அப்ப தர்மபுரத்துல படிச்சிங்ளா ம் ஏ டி ஏ அந்த காலேஜ் தா சொல்லுவாங்க
அங்க ஆனா வந்து நறை ஏ வி சி காலேஜ்ல வந்து நறைய பேர இருப்பாங்க ஆனா வந்து ஏ வி சி காலேஜு தர்மபுரம் காலேஜு ஏ வி சி காலேஜு நல்ல பாப்புலரான காலேஜு நீங்க எங்க ப
ம் நா சென்னல படுச் சத்தி
அவ்வா வெளிலல்லா விடமாட்டாங்கப்பா தங்கி படிக்றதுகெல்லா எங்க வீட்ல அது ஒன்னு ஆமா அதனால கொஞ்சோ கஷ்டோ வீட்டுக்கு வந்து போயிட்டு சாய்ங்காலோ வந்துர்ணு கரெக்டா டானு மணி அடிக்கு டானு வந்து வாசல்ல நின்றிணு
அது வந்து உங்களுக் சொன்னா தெரியுமானு தெரியலையே நா வந்து ஒரு மொக்க காலேஜில படிச்செ
நானு மோக்க காலேஜே
எப்டி சொல்றது நீடுர் சைடு இருக்கு தெரியுமா ஒரு காலேஜு பேர் சொல்லாதீங்க ஆமா தெரியுமா ஆமா
நீடுர்சே தே
நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா ஓகேவா மனசுலயே வச்சுக்கோங்க அந்த சைடு உள்ள காலேஜ் ஆமா
ஏனா ரெக்கார்ட் ஆவு ஓகே ஓகே ஓகே ஓகே
சைடு ஒரு காலேஜ் இருக்கு அங்கேதா நா படிச்செ
ஓகே ஓ
இது வந்து ஆட்டோமேட்டிக் கா வந்து கொஞ்ச நேரதில கட்ட ஆகிடு பாட் டென் மினிட்ஸ்
அதுதா நாட்டுகே அதனால முன்னாடி கட்டாய்ரிச்சோ தெரிலயே இப்ப உங்களுக்கு அமௌண்ட்லா ஏறுதா ட்ரஸ் ஸ்டுடா
அ எனக்கு இன்னு வந்து அமௌண்ட் வர்லப்பா
எப்பலேந் பண்ணிட்ர்கீங்க
நா இப்பதா சொல்றேனே நேத்திலேந்தாப்
இல்ல நேத்லேந்து பண்றீங்கல்ல ஆனா ஏங்கிட்ட சொல்னு இங்க வந்து நீங்க ஒவ்வரு டாஸ்க் முடிச்ச உடனே உனக்கு அமொண்ட் இன்ஸ்டா வந்துரு அப்டின்னாங்க
அப்டியா இன்ன கொஞ்சோ நேரத்ல கட்டாக போகுது இல்ல அது வந்து டாஸ்க் முடிச்சோனே வந்துரு ஆனா வந்து கிரெடிட் பண்றது வாரத்துக் ஒரு தடவ தா பண்ணுவாங்க போல அப்டி அந்த மாதிரி ட்ரெஸ் ட்டுடு அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தெரிஞ்சங்கதா சொன்னாங்